சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ம் நா நல்லா இருக்கேன் ஸ்கூல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்களா பசங்க
ஆ கொழந்தை எல்லா ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க
ஓகே ஓகே
எப்பா ரெண்டு மாசம் வச்சு அவங்கள பாத்து ரொம்ப கஷ்டமாயிட்டு ஏன்னா ரொம்ப சேட்டை பண்ணுதாங்க வீ் ட்ல இருந்துகிட்டு ஏதாது இது வேணு அது வேணு சாப்பிடுறது பிரச்சனைல்ல எல்லாமே செஞ்சு குடுக்குறோம் ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து கீழ போட் டுட்டு ஏதாது பண்ணிக்கிட்டே இருக்காங்க
ஆமா ஏதாது ஒரு வேலை பாத்துக்கிட்டே தா இருப்பாங்க சும்மாவே இருக்கிறது இல்ல எப்ப பாத்தாலும் வீட்ல வந்துட்டு ஏதாது ஒரு நோண்டு வேலை இல்லன்னா சண்டை இல்லன்னா அழுக எதயாது ஒன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க வீட்ல வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு எப்டியோ ஸ்கூல் திறந்தாச்சு ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு ஒரு வேலை முடிஞ்சதுங்கிற மாரி இருக்கு ரெண்டு மாசம் எப்படா முடியுனு இருந்து முடிஞ்சுது இனி ஸ்கூலுக்கு போக ஆரம்
ஆமா என்னாச்சு தெரில இப்போ வந்து அந்த கொழந்தைகள் வந்து ரொம்ப சேட்டை வேற பண்றாங்க ஏன்னா முந்தில்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட உள்ளதும் பிரைவேட் உள்ளதும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சி இப்ப என்னன்னா பிரைவேட்ல தா ரொம்ப அதிகமா இருக்கு தோழி ஏன்னா ஆ அரசு வேலையும் செரி தனியார் வேலையும் செரி பக்க பக்கம் வந்து என்னன்னா ஒரு சில நேரத்துல வந்து அரசு வேலைகள் தா என்ன பொறுத்தளவு வந்து அரசு வேலைகள் தா ஒரு ஈஸியான வேலைன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒவ்வொரு வாழ்க்கைலயும் வந்து வேலை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு வேலைகளுக்கு வந்து ஒரு பொதுவான பாத்தீங்கன்னா அரசு வேலை இருக்கு அப்றோ தனியார் வேலை இருக்கு இந்த இரண்டு இந்த இரண்டு வேலைகளுமே தனித்தனியா ஏன்னா இப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் பண்ணாலுமே எட்டு மணிக்கு போறோம் அங்க நாலு நால் அரைக்கு முடிச்சிருவோம் ஏதாது கொழந்தைகளுக்கு கோச்சிங் கிளாஸு அந்த மாரி இருந்துச்சி அப்டின்னா நம்ம ஒரு இருக்க வேண்டியது வரும் அதுமே ஒரு கிளாஸ் எல்லா கொழந்தையும் வச்சுட்டு ஒரு டீச்சர் தா உக்காருவாங்க ஆனா அரசு வேலை வந்து நீங்க சொன்ன மாரி அடுத்த அரசாங்கம் வழங்கப்படும் நம்மளுக்கு வேலை அதை வந்து போனும்னா அவங்க வந்து வேலையில ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவுங்களுக்கு அது மட்டும் இல்ல ஓய் ஓய்வூதியம் கிடைக்கும் மருத்துவ வசதி கிடைக்கும் அது அப்றோ விடுமுறை கவர்மெண்ட்ஸ் லீவ் எல்லா இருக் இல்லா அந்த மாரி பல விடு விடுமுறைகளும் சலுகைகளும் நெறைய கிடைக்கும் சமூகத்துல வந்து ஒரு கவர்ன்மென்ட் ஜாப்ல வேலை பாத்தாலே நல்ல மரியாதையும் இருக்கும் பாருங்க நம்ம அன்றாட வாழ்க்கைலயே நீங்க பாருங்க ஒரு வீட்லயே வந்து ஒரு பிரைவேட் ஜாப்ல வேலை பாக்காங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல வேலை பாக் ஆனா கவர்மெண்ட் ஜாபுக்கு தா உள்ளவங்களுக்கு தா நல்ல மரியாதை வாங்க சார் வாங்க சார் அப்டின்னு சொல்லுவாங்க நம்ம கவர்மெண்ட் பிரைவேட்ல வேலை பாக்குறவங்க வந்து ஒரு மரியாதையே இல்லாத மாரி இருக்கு தோழி
ஆமா கண்டிப்பா இன்னொன்னு என்னன்னா ஜாப் செக்யூரிட்டி நம்மளுக்கு இருக்கு கவர்மெண்ட் ஜாப் னா பெருசா வேலை விட்டு தூக்கிட்டு வேலை இல்லாம போய இப்ப பிரைவேட் ஜாப்லலாம் பாத்தீங்கன்னா உம் பெரிய பெரிய கம் பணிய எடுத்துக்கோங்க சி டி எஸூ விப்ரோ டி சி எஸ் எல்லாதுலயுமே முப்பதாயிர ரம் பேரு இரு வேலய உட்டு தூக்குறாங்க நாப்பதாயிரம் பேரு வேலைய விட்டு தூக்குறாங்க ஆனா கவுர்மெண்ட்ல என்னைக்காவது ஒருத்தர வேலைய விட்டு தூக்கிருக்காங்களா மேக்சிமம் மீறி மீறி அவுங்க என்ன தப்பு பண்ணாலும் சஸ்பென்ஷன் குடுப்பாங்க ஒரு இவ்ளோ மாசம் ஆ மூணு மாசம் நாலு மாசம் அது பாதி சம்பளத்தோடதா குடுப்பாங்க அது அப்டி இருக்கும் போது அவுங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஏற்கனவே கவுர்மெண்ட்ல வேல பாக்கறவங்க வந்துட்டு சேலரிக்காக வேலைக்கு போறது இல்ல கமிஷன் லஞ்சம் அது இதுன்னு வருது அதுக்குதான் போறாங்கன்னு நெறைய கேள்விப்பட்டுருப்போம் இல்லையா நம்ம தொட்ட இந்த கையெழுத்துக்கு ஒரு காசு அந்த கையெழுத்துக்கு ஒரு காசு எதுக்கெடுத்தாலு காசு ம் கவர்மெண்ட் வேலையில இரு க்கவங்களுக்கு முக்கியமான இதுவே வந்து பாத்தீங்கன்னா சம்பளத்த காட்லு இதுதா ஒண்ணுமே வேல பெருசா இருக்காது ஆனா அவுங்க பாத்தீங்கன்னா லட்ச கணக்குல வாங்குவாங்க கவுர்மெண்ட்ல ஆனா பிரைவேட்ல வந்துட்டு அந்த மாரி அதுக்கான சாத்தியமே கெடையாதுன்னு தான் சொல்லாம் ம் எந்த ஒரு இதுக்கு போனாலு ம் ஒரு வேல நெறந்தரங் கெடையாது மெயின் வந்து அதுதான் ஒரு ஜாப் செக்யூரிட்டி கெடையாது பிரைவேட் வேலய வச்சு நம்ம எதுவுமே வந்து ட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணலானா பண்ண முடியாது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலைல வச்சிருப்பா திடிர்னு பாத்தா நாளைக் கால நீ வேலைய உட்டுப்போ அப்டின்ருவா காலையில நல்லாதான் பேசி உக்கார வச்சிருப்பா அந்த எம்ப்ளாய சாய்ங்காலம் பாத்தா வீட்டுக்கு அனுப்பிருப்பான் என்ன காரணனே தெரியாது அந்த மாரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நெலைகளா தான் வந்துட்டு ஒரு தனியார் அலுவலகத்துல வேல பாக்குறவங்க நா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லலாம்
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மதான் ஏன்னா இது வந்து எங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா அவங்க லைஃப்லயே ஒரு நடந்திருக்கு இந்த மாரி ஏன்னா அவுங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து சென்னைல போயி வேல பாத்துருக்காங்க வேல கம்பேனி பேரே வேண்டாம் வேல பாத்துருக்காங்க ஒரு ஐ ட்டி ஃபீல்ட்ல தா வேல பாத்துட்டுருந்துருக்காங்க ஆ அங்கயே வேல பாத்து அவுங்க நல்ல சம்பளோம் இருக்க இருக்க இருக்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வேல பாத்தாங்க அங்கே ஒரு சொந்த வீட வாங்னாங்க அதுக்கு பற சொந்த வீட வாங்னோனே மேரேஜிக்கு தறணம் வந்துட்டு மேரேஜ் பண்ணி ஒரு கொழந்தையே பிறந்து ட்டு கொழந்த பிறந்து ரண்டாவது தொடர்ந்து அவுங்க ஒய்ஃப் வந்து கண்சிவ் கண்சிவா இருக்காங்க ஆனா அந்த நேரத்த வந்து என்ன பண்றாங்க இல் இல்ல இல்ல நாங்க வந்து கம்பெனிய வந்து அடைக்க போறோம் இது வந்து ஃபாரின்காரங்க கேக் கறாங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒ ரு ஐநூறு மேல் ஐநூத்துக்கு ஐநூறு க்கு மேல் பட்டவங்க வந்து வேல பாக்கறாங்க அப்ப இவங்கல்லாம் அப்லா அப்படி எடு து அனுப்பவாங்க அப்டின்னு இல்ல இல்ல எல்லாத்து குமே யாருக்குமே ஜாப் கெடையாது காலத் கம்பெனிக்கார வாங்க போறனால எல்லாத்துக்குமே சட் ஜுமன் பண்ண போறோம் நல்ல ஜாப் ஒரு எழுபது எண்பதாயிரம் சென்னைல வேல பாக்கணும்னா எழுவது எண்பதாயிரம் வாங்கனாங்க அது போக தீபாவளி போனஸ் குடுப்பாங்கன்னா பொங்கல் போனஸ் குடுப்பாங்க அப்புறம் இயர்லி வந்து அவுங்களுக்கு வந்து என்ன எல்லாமே என்ட எதாவது ஒரு கிஃப்ட்டு குடுப்பாங்க அப்டி சொல்லி சொன்னாங்க நல்ல கம்பேனி அப்படு அ ப்புறவும் அந்த கம்பெனி வந்து அவுங்க த்து பண்ணிட்டாங்க வெளில எல்லா அடைச்சி போட்ட ஒன்னே என்னாச்சி அப்பினா ஒரு இப்ப ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கு அவ்ளோ எழுவ து எம்பதாயிரம் சம்பளம் வாங்கன அவு ற இப்போ அவுங்களுக்கு திடிரினு வேல போன காரணத்துனால வேற எடத்துக்கும் ட்ரை பண்றாங்க அவங்களால ட்ரை பண்ண முடியல
ம் ம்
ணம் தெரில அவங்களவுக்கு கெடயா என்னாலு நானும் இன்டர்வியூ நெறயா அட்டன் பண்ணறன் என்னால முடியல ஏனா ஒரு பனஞ்சு பதினஞ்சு அஞ்சி வருஷம் ஒரே க ஒரு அப்டே இதுல இருந்து வேல பாக்கப்போ நம்மளுக்கு அங் க உள்ளது மட்டுதா தெரியும் ஒவ்வொரு எடம் ரண்டு மூணு வருஷம் கழிச் சி மாத்த மாத்த நமக்கு நெறயா கம்பெனிஸ்குள்ள நாலேஜ் வந்து கெடைக்கும் அது அவுங்க பண்ணாதனால இப்ப என்ன ஆயி இத பண்ணா ஒருத்தவுங்க வந்து என்ன பண்ணாங்க அவுங்க வீட்ல அக்ரி கல்ச்சர்குள்ள நெறயா இருந்துச்சு அந்த ஃபார்மிங்ல பட் ட்டு பூச்சி வளக்கறது கோழி பண்ண வளக்கறது அந்த மாரிக்குள்ள இதுல வந்து எறங்கிட்டாங்க இனிமேலும் போயி நம் ம வந்து பிரைவேட் செக்டார்ல வேல பாத்தோன்னா நம்பளுக்கு வ மறுபடியும் இந்த மாரி ப்ராப்ளம் தான் வரும் சொல்ட்டு அவுங்க ஃபேமிலி செட்லா ஃபேமிலி நம்ம நம்ம வந்து நம்ம கொழந்த கொய கொழந்தைகளோடும் மனைவியோட இருக்கணு அப்டி சொல்ட்டு அவுங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்குள்ள எறங்கிட்டாங்க இன்னொருத்தவங்க என்னான் பாத்தீங் என்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து ந்த கான்ட்ராக்டக்குள்ள வேல நடத்திட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அதுக்குள்ள பெயிட்டாங்க அவங்க ரொம்ப மனவ ருத்ததோட சொன்னாங்கன்னா இவ்ளோ காலோ சம்பளம் வேங்ணே இப்ப இருவதாயிரோ தா சம்பளம் வாங்குறே அக்ச்சுலி நா காலைல போனமா மதியோ வந்த நைட் வந்தமா நைட் டூட்டி மார்னிங் டூட்டி அந்த மாரிதா இருக் போ ஆனா இப்ப என்னோட லைஃப் வந்து கான்டக்ட் வேலனால அவங்க என்னைைய சூப்ரைஸரா போ ட்ருக்காங்க அதனால இந்த வெயில்லதா நிக்கவே வேண்டியதுருக் ருகு காலையிலழுந்து நைட்டு வர செரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க இதுவே இது நீங்க சொன்ன மாரிதா கவர்மெண்ட் வேலையில ஏதாவது தவறு பண்ணாம சஸ்பெண்ட் பண்ணுவாங்க மேக்சிமம் த்ரீ மந்த்ல்ல ஃபோர் மந்த் வித் சேலரியுட பணோ னுவாங்க ஆனா ப்ரவெட்ல வந்து அந்த மாரி இல்ல இன்னிக்கு காலையில உக்காந்த மாஸ் சாய்ங்காலோ வெளியில வர வளியிய வரமனு நம்மளுக்கு தெரியாத லைஃப் தா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோ தோழி
இப்போ இப்ப வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக ஐ டி ல இருக்கவங்களுக்குெல்லா சொல்லவே முடியறது இல ஒரு ஏ ஐ வந்துட்டு புதுசா வந்திருக்கு அத வந்து கத்துக்கணும அத கத்துக்கிட்டாலுமே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா எடுத்துக்குது ஏ எடுத்துக்குது மனுஷங்க பண்ண கூடிய வேலையல்லா மிஷினே இப்ப பண்றதுக்கு புது தயாரா இருக்கு போது நம்மளுக்கு அந்த எடத்துல வேலைகள் ‌வேலைகள் வந்து‌ குறைவாதா இருக்குனு சொல்லலாம் ம் இதுவே ஒரு அரசாங்க வேலையில இப்டியாது‌ இப்ப லஞ்சோ குடுத்து கூட எத்தனையோ பேரு வேலையில போய் ஒக்காந்துக்குறாங்க உட்காந்துட்டு அவங்க நல்லா ஷைன் ஆயடுறாங்க அதுவே நல்ல பேக்கேஜ் ஒரு ஐ டி ல வேலைக்கு போறாங்க ஆ லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்க அப்டின்னு இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட வயசு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும்ந்தா அதுக்கு மேல வந்துட்டு ரொம்பவுமே கஷ்டம்னு தா சொல்லனு நீங்க சொல்ற மாரிதா ஏனா ஒரு ஜாப்ல இருந்துட்டு அ இவ்ளோ நல்ல பேக்கேஜ் வாங்கி நல்ல ஒரு ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமா இருந்த ஒருத்தங்க திடீனு அப்டியே தலைகிலா மாறனாங்கன்னா பட் அப்டியே இருக்கலாம்னு சொல்ல முடியாது அது அவங்க லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சரா கூட இருக்கலா ம் என்னா இதுக்கப்புறமா அவங்க எதுக்கு வேல பாக்கணு தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலா இருதா இருவதாயிரோ எழுவதாயிரோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு மாசம் ஏழு லட்சம் கூட சம்பாதிக்கலா அந்த மாதிரி கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அத வந்து அவங்கதா தேடணு நம்ளுக்கென்ன தெரியு நம்ளுக் கான அ தேவை என்ன அதை தேடி அதுக்கு தகுந்து இதெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும்னு சொல்லலா இல்ல இது ஜாபே ஓகே ஃபுல் செட்டில்டு ஏதோ பேருக்கு வேலைணு இருந்தா போது இது போதும் அப்டின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அது சின்ன சால்ரிலையே ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஜாப்ல இருந்திருப்பாங்க நல்லா ஏன் பண்ணிருப்பாங்க ஓரளவுக்கு செட்டில் பண்ணிருந்தா அதுவே ஓகேன்ற மாதிரி இருக்கலா இல்ல அப்டின்னா அவங்க வேற ஏதாவது சர்ச் பண்ணிதா ஆவனு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா ம் வாங்கினதுலருந்து ஒரு அ பின்ன பத் த்து இருபது பர்சன்ட் கொறஞ்சா பரவால்ல அப்டியே அ செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொறைஞ்சு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்கன்னா அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பத்தாது
கண்டிப்பா தோழி ஏன்னா நம்ம வந்து இப்போ அதுதா நம்ம பிரச்சனையா இருக்கு அரசு வேலையும் சரி தனியார் வேலையும் சரி இரண்டுமே தனித்தனி தனித்தனி வந்து நன்மைகளும் இருக்கு சவால்களு இருக்கு அரசு வேலைையன்னு பாாரத்தீங்கன்னா போட்டி தேருவுல வந்து நம்ம வெற்றி பெறணு கண்டிப் ப அப்பதா நம்மளாள அரசு தேருவுல எடுப்பாங்க அதே இது வந்து பா்த்தீங்கன்னா தனியார் வேலைக்கு பா்த்தீங்கன்னா நம்மளோட திறமைகள் மட்டும் தா திறமைகளும் அனுபவங்களும் மட்டும் தா அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா எந்த வேலை செய்தாலுமே அத நேர்மைய உடன் செய்யணு அரு பணிப்புடன் வந்து வேல செய்து மூலம் வந்து உழைத்து நம்ம திறமைகள் இருந்தா மட்டும்தா எந்த துறையிலையும் வெற்றி பெற முடியு அதனால பாாரத்தீங்கன்னா நல்ல அரசு வேலையா இருந்தாலு செரி தனியார் வேலையா இருந்தாலு சரி என்னன்னா ஒப்பிட ஒருத்தருக்கு ஒப்பிடு வேல பாார்கறது வந்து அது நல்லது இல்ல நம்ம திறமை கேட்ட வந்து நம்மளுக்கு விருப் குப்பமான வேலைய வந்து நம்ம எ வேலைய தேர்வு செய்வதன் மூலம் ஒரு சிறப்பானதா சொல்லுவே த தோழி
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா ஏன்னா இப்போ எதுவா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு வேலை புடிச்சு பண்ணோம்னா அது வந்துட்டு எப்டியாது அதுல சைன் ஆயி பெட்டரா வந்து நம்ம மேல வந்துடலாம்னு சொல்லா இல்ல அப்டின்னா அது வந்துட்டு வேற ஏதோ கடனை நெறைய பேர் வந்து எவ்வளவோ நல்ல லட்சக்கணக்குல சம்பளம் வாங்குறவங்க வேற வழி இல்ல கமிட்மெண்ட் இருக்கு வரணும் ஆஃபீஸ்க்காக தா வர சேல்ரி வேணு அதுக்காக வர நீ என்ன வேணாலு திட்டிக்கோ என்ன வேணாலு பண்ணிக்கோ எனக்கு வேணும் சேல்ரி வர அப்படிதா நெறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு மன திருப்தியோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போறது பார்த்தா ரொம்ப கம்மின்னு தா சொல்லலா
கண்டிப்பா தோழி
செரி ஓகே நம்ம இன்னொர் நாள் பேசுவோ
ஓகே
உ உ